ஹலோ கேக்குதா
ஹலோ ஹலோ ஆ கேக்குது
ஆ ஓகே எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே எப்டி போவுது சம் ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எல்லாமஎப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க
ஓகே ஓகே சம்ம
எங்கெயாது பொயிட்டு வந்தீங்களா அ பொய்ட்ருக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்க போறதுன் தெரில நீங்க எங்கெயாது பொயிட்டு வந்தீங்களா
ஆ நா வந்து சுற்றுலா தா பிளான் பண்ணிட்ருக்கே எங்யாச்சி வெளிய போலா அப்டின்டு ஆ நா போன மாச வந்து ஒரு அ பீச்சுக்கு சவுட்சே தெற்கு பகுதியில இந்தியாவோட தெற்கு பகுதியில இருக்க ஒரு பீச்சுக்கு பொயிட்டு வந்தோ
ஓ சரி
ஆ பீச்சுக்கு பொயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆ செம்ம பீச்லா நல்லாருந்துச்சு சுற்றுலா நல்லபடியா ஒரு மகிழ்ச்சியா அமஞ்சது
ம் ம்
அ நான்கு நண்பர்கள் போனோ
ஆ ஆ
பொயிட்டு நல்லா சுத்தி பாத்தோ அ அந்த படகு சவாரி படகு சவாரி போனோ
ஆ
அதுக்கப்றொ கடற்கரைய சுத்துணோ அந்த கடற்கரை அந்த கடற்கரை வந்து ஒரு மாரி ஒரு மல மாரி இருக்கு அந்த மலை மல உச்சில இருந்து கீழ கடல்ருக்க மாரி இருக்கு
ஓ பரவாலியே
அது சூப்பரா இருந்துச்சு ஆ நல்லா நறையா வந்து வெளி நாட்டவர்கள் எல்லா இருந்தாங்க அங்க ஒரு மாரி வித்யாசமா இருந் துச்சு நல்லா அனுபவோ இருந்துது நீங்க எங்க்யாச்சு சுற்றுலா போய்ர்க்கீங்களா ரீசன்ட்
இல்ல போறதுக்கு தா பாத்துட்டு இருக்கோ இந்த தடவ அதுக்கு முன்னாடி போனதெல்லா நறையா போய்ர் இப்போ நீங்க சொல்ற மாரி படகு சவாரி எல்லா அப்றோ இந்த இப்பெலா வந்து வெ வெளிநாட்ல பண்ற மாரி இங்க்யே பண்றாங்க இல்ல அந்த பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க முன்னாடியே புக் பண்ணனு போல இருக்கு அதா எப்டி பண்றது என்னன்னு தெரில்ல பெரிய கப் பல் லா வெச்சு கூட்டிட்டு போறாங்க எங்க்யோ கொஞ்சோ தூரமான எடத்துக்கு அ முன்னாடியே புக் பண்ணிருந்தா இந்த லீவுல போய்ருக்கலாம் பண்ணவே இல்ல கொழந்தெங்களு அந்த தீம் பார்க் மாரி வெளையாட்டு அ டார்க்குல்ல அந்த மாரி எடங்களுக்கு தா ஆச பட்றாங்க அது நம்ப இங்க நம்ப ஊர்ல எல்லா எடத்துக்கு போயாச்சு செரி வேற எதா ஊர்ல நறயா தண்ணி விளையாட்டுக கூ ல்ல அந்த மாரி வெளையாடு அதெல்லாந்தா தேடிட்டுருக்கோ இன்னு எதூ கெடைக்க மாட்டேங்கிது செரி ரிப் போவீங்களே நண்பர்களோடா அதா உங்ககிட்ட கேக்கலான்னு நெனச்சே
அ நாங்க வந்துட்டு வேறொரு மாநிலோத்துக்கு போனோ தமிழ்நாட்ல தமிழ்நாட்டுக் பக்கத்துல இருக்றது அழகா இருந்துது ஆ இப்போ அடுத்ததாவு எங்க்யாச்சு நீங்க சொன்ன மாரி இந்த தீம் பார்க் மாரி எங்கெயாவ்து போலாமா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் பண்ணி ருக்கோ ம் இந்த மாசோ இல்ல அடு த்து மாசோ எதாச்சு நல்லா எல்லா அமிஞ்சுது எல்லாத்துக்கு நேரோ ஒத்தொழ சுது அப்டின்னா போய்ட்டு வரலா அப்டிங்கிற மாரி யோசிட்ருக்கோ உங்களுக்கு இந்த சுற்றுலா இந்த மாரி சுற்றுலா போறதுல உங்களுக்கு புடுச்ச விஷ்யொ என்ன இல்ல இதுவரைக்கு சுற்றுலா போனதுல எதாச்சு மறக்க முடியாத ஞாபகங்கள் எதாச்சு இருக்கா உங்களுக்கு
ஆ இந்த நீர்வீழ்ச்சி இருக்குல அந்த மா ரி எடங்கள் தா ரொம்ப புடிக்கு அது ஒரே ஒரு தடவதா போயிருக் கே நா சின்னதுலேயே அந்த மாரி போனது இல்ல ரொம்ப ஆச அங்க போய் குளிக்கெணுன்னு அது செரி நம்ம பிள்ளெங்களயாவது கூட்டிட்டு போலான்னு பாத்தா இப்ப வெயில் காலத்துல போன தா நல்லா இருக்கு இப்பதா அங்க ஃபுல்லா இருக்கே நமக்கு கடைக்கவே மாட்டேங்குது அங்க வந்து தங்குறதுக்கு ரூம் எல்லா புக் பண்ணலான்னு பாத்தா கடைக்கவே மாட்டேங்குது அதெல்லா நம்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிற்னு போல இருக்குல்ல இப்ப நம்ப பண்ணா கடைக்காது அதுதா பிரச்சனயா இருக்கு ம்
இந்த வெய்ய காலத்துக்கு எல்லாருமே வந்து போணு அப்டின்னு பிளான் பண்ணிருப்பாங்க சோ அதனால நம்ம முன்கூட்டியே ஒரு ரெண்டு மாசோ மூனு மாசத்துக்கு முன்னாடியே வந்து முன்பதிவு செஞ்சாதா கரக்ட்டா கடைக்கு எல்லாமே இல்லைன்னா வந்து கொஞ்சோ கஷ்டொந்தா
ஓ ஆமா அதா தப்பு பண்ணிட்டோ சரி இப்ப இங்க எங்கேயாவது உள்ளயே ப் போலான்தா அதுக்குதா பாத்துட்டு இருக்கோ இங்கயே நம்ம வீட்டுக்கிட்டயே இருக்கு அந்த பெரிய பெரிய கலர் மீனுங்கல்லா வச்சிருப்பாங்கல்ல அந்த மாரி எட இருக்கு அப்றோ ஆ நம்ப கடற்கரைய சுத்தியே வந்து இப்ப குட்டி குட்டி கடைகள் வச்சு அதெல்லா நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லா கூட இன்னு போய் பாக்கல நம்ம எங்க ஸ்கூலு படிப்பு அப்டியே போயிடுதா சேரி மொதல்ல இங்க இருக்குறதெல்லா முடிப்போ அதுக்கப்புற பாக்கலா இப்போ அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அப் அப்றமா நம்ப போய் இப்பவே புக் பண்ணா கெடச்சிரு கெடக்கு இல்லயா அந்த மாரி நீர்வீழ்ச்சி இதெல்லா அந்த மாரி இதெல்லா போலா
கெடைக்கு கண்டிப்பா நீங்க நொய் நீர்வீழ்ச்சிக்கு புக் பண் நீர்வீழ்ச்சி பக்கத்துல அந்த தங்கும் விடுதிகளுக்கு புக் பண்றத பத்தி ஸ் சொல்றீங்களா இல்ல நீ அ அது
ட்டு வந்தா நல்லா இருக்கு ஒரு இரவு தங்கிட்டு அடுத்த நாள் போய் அங்க குளிச்சுட்டு அப்டியே கெளம்புற மாரி
ம் ம் புரியுது புரியுது புரியுது அதுக்கு நீங்க இப்போ பண்ணீங்கன்னா ஒரு டூ மந் இரண்டு மாசத்துக்கு அ பிறகு போறதுக்கு இப்ப பண்ணீங்கனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா புக் பண்ணிக்கலானு நெனைக்கிறே எந்த பிரச்சனையு இல்லாம ம் ஏனா இன்னு இப்ப என்ன ஆப் பிள் மே மாசமா ஜூன் ஜூன் ஆனா ஜூன் ஜூலை அப்ப வந்து கொழந்தைங்களுக்குக் கெல்லா ஸ்கூல்லா ஆரம்பிச்சுருல நீங்க எப்டியு அதுக்கப்புற போறதுனா கஷ்டோ
அதா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புற மறுபடியு லீவ் வரு அப்பதா நம் முயற்சி பண்ணணு
ஆ அந்த மாரி லீவ் டைம்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணீங்கன்னா புக் பண்ணிக்கலா
ஏனா இப்போதைக்கு இங்க கடற்கரைக்கெல்லா போயிட்டு தா வந்துட்டு இருக்கோ இவுங்க வந்து இப்ப இருக்கிற வெயிலுக்கு தண்ணி குள்ளயே இருக்கணுன்றாங்க சரி அதுக்கு வந்து நம்ப எங்கேயாவது இது மாதிரி விடு விடுதில போய் தங்கிட்டோனா நல்லா இருக்கு அங்கேயே நீச்சல் கொழொலா இருக்குல அதுக்குள்ளேயே நம்ம மணிக்கணக்கா இருக் க்கலா இல்ல நீர்வீழ்ச்சில போய் நம்ம அப்டியே இருந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலா அதா பாத்துட்டு இருக்கோ
கண்டிப்பா
அப்டி வேற உங்களுக்கு எப்டி டைமு பொழுது போகுது
எனக்கு இப்போதைக்கு ஆஃபீஸ் வீடு அந்த மாரி போயிட்டு இருக்குது அ மாரி அ ஆஃபீஸ் விட்டா வீடு வீடு விட்டா ஆஃபீஸ் லீவுனால ஏதாவது ஒரு நமக்குனே தேடி ஏதாச்சு ஒரு வேல வந்துரு அந்த நாள் ஃபிரீயா இருக்கலான்ருப்போ ஏதாவது ஒரு வீட்டுக் கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறது இல்ல ஏதாச்சு ஒரு கடைக்கு போறது ஆ இல்ல எதாவது தோட்டத்து வேல அந்த மாரியே நாள் ஃபுல்லா ஓடிரு ஆ இப்ப முன்னாடியே நண்பர்கள் ஏதாச்சு நா நண்பர்கள்ல்லா பாத்து இப்ப நானா அ முடிவு பண்ணி இந்த ட்ரிப்புக்கு பெருசா போ மாட் நண்பர்களா ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க நா இத போய் பங்கேத்துக்குவே அதுலயு நாலு ட்ரிப்பு பிளான் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்புல தா பங்கேடுத்துக்குவே அதுலயு ரெண்டு போயிட்டு வாங்க டாடான்னு சொல்லிருவே
ஜோ அப்பிடியா அந்த மாரிதா வெளியூரு கலா நம்ப போனோனா நெறைய வித்யாசமான அது ஒரு ஒரு கடற்கரையு வித்யாசமா இருக்கும் போலருக்கு அங்கெல்லா இன்னு போனதில்ல அதா ஒரு ஒரு ஆ இந்த மாரி பள்ளிக்கூட லீவ் விடுவாங்கல்ல விடுமுறை விடுற டைம்ல ரெண்டு மாதங்கள் வர டைம்லதா இந்த மாரி பிளான் பண்ணணுன் நெனைப்போ ஆனா அதுக்குள்ள நமக்கு டைமு முடிஞ்சு போயிடுது
ஆமா நம்ம எப்பவு அது மாரி பிளான் பண்லான்ட்ருக்கமோ அதுக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு வேல வந்துரு இல்ல வந்து நமக்கு அந்த எடத்துல போறக்கான இது கெடைக்காது புக் பண்றதுக்கான இது வசதிகள் கிடைக்காம போயிரு
ம் அது இந்த மாதத்துல வந்து நெறைய கல்யாண வீட்ல ஃபங்க்ஷன் எல்லா வருது அதெல்லா நமக்கு அட்டன் பண்ணிட்டு அதுக்கே டைம் கரெக்டா இருக்கு ம் இதுக்கு பிளான் பண் ணா நம்ம ரெண்டு மூணு நாளாது போய் தங்கிட்டு வந்தா நல்லாருக்கு அந்த மாரி எடங்கள்தா பாத்துட்ருக்கோ நீங்க இப்ப போனிங்கல்ல அந்த விவரங்கல்லா எனக்கு கொஞ்ச அனுப்பி விடுங்க நா அதையு பா க்கற அங்க இருக்கிற விடுதிகளுக்கெல்லா கொஞ்ச கால் பண்ணி நா ட்ரை பண்ணி பாக்கறே இப்ப எதா கெடைக்குதான் பாக்லா அப்போ கொஞ்ச போ முடியுல்ல நீங்க திருப்பியு அடுத்த மா அடுத்த வார எங்கயாவது போவிங்ளா
அடுத் இந்த மாச இந்த மாதம் பெருசா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மிதா ஆ மே அடுத்த மாதம் அ ஜூ மே ஜூன் ஆ ஜூன் மாதம் வேணா வாய்ப்பிருக்கு எதாவது போக இங்க உங்க வீட்டு அருகாமையில வந்து கடற்கரை இருக்குதா கடற்கரைக்கெலா அ அதிகமா போறான் சொல்லிருக்கிங்ளே ம்
அதா அது இருக்கிறதுனால எப்படியு மாசத்துல ஒரு நாள் இங்க போயிடுவோமா அதனால அதுல பெரு சா நமக்கு ஈடுபாடு இல்ல வெளிய வெளியூருக்கெல்லா போய் கடற்கரையை பாக்கறதுக்கு எது இல்ல அதனாலதா செரி நீர் வீழ்ச்சி அந்த மாரி எடந்தா பாக்கணு
கடற்கரை இல்லாத இருக்கவங்களுக்கு வந்து கடற்கரை வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமா இருக்கு அ ஒரு மாரி போயி காலையில நேரமே போய் கடற்கரைல உக்காந்து அந்த கடல் அலைய சத்தத்த கேட்டுட்டு நிம்மதியா மன நிம்மதியா அங்க அங்க உக்காந்து இருந்துட்டு வரணு அப்டின் சொல்ட்டு ஒரு ஆசை இருக்கு
ஆமா அப்படிதா நாங்க இங்க பண்ணுவோ அப்படிதா நாங்க பண்ணுவோ இங்க வந்து இப்ப நம்ம மாசத்துல ஒரு நாளு கொழந்தைங்கள கூட்டிட்டு அந்த விடிய காலையில நாலு மணிக்கு எழுப்பி அந்த சூரியன் உதிக்கிறத போய் காமிக்கணுன் சொல்லிட்டு அப்படி போய் நாங்க இருந்து பாத்துட்டு அங்கயே நம்ம கடற்கரை பக்கத்திலே வந்து அ மீனு கெடைக்கு மீனு வாங்கிட்டு வந்துருவோ வீட்டுக்கு சாப்படுறதுக்கு அங்கயே பொறிச்சு எல்லா குடுப்பாங்க அதனால காலங்காத்தாலே அங்க உக்காந்து சாப்ட்டுட்டு அப்படியே கொஞ்ச ஃப்ரஷ் மீனெல்லா புடிச்சிட்டு வந்துட்டு மதிய உணவுக்கெல்லா யூஸ் பண்றதுக்கு வெச்சுப்போ அப்படியே நல்லா டைம் பாஸ் ஆயிடு அந்த மாரி மாதத்துல ஒரு நாள் பண்ணுவோ இப்ப வெளிய போறதுனா நம்ம இந்த மாரி அதுக்கு தா இந்த மாரி ஆச நமக்கு நீர்வீழ்ச்சிய பாக்கறது அப்புற இந்த அ படகு சவாரி பண்றது அதெல்லாந்தா ஆச ட்டு ம் அதுக்குதா அப்படி தேடிட்டு இருந்தோ நீங்க வேற இணையதளத்துல போட் ருந்திங்கல்ல சில ஃபோட்டோஸ்லா போட்ருந்திங்க அத பாத்தோ செரி இந்த இது என்ன எடன்னு கேட் க்கலா ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லி தா உங்களுக்கு பண்ண
ஓக்கே ஓக்கே ஓக்கே இப்ப நீங்க கடற்கரைல் இருந்தீங்கன்னா அங்கயுமே வந்து இந்த படகு சவாரியெல்லா செய்யலால்ல அந்த மாரி ஆ ஆ வாய்ப்புகள் கெடைச்சு
அது ரொம்ப கம்மிதா உக்கு பத்து நிம்ஷந்தா ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க இப்போ அது ரொம்ப புடிச் சதுனால பாப்பா வந்து அதுலயே நம்ப ரொம்ப நேரோ சவாரி பண்ற மாரி அப்டி இருக்குல்ல அந்த மாரி சின்ன சின்ன ஷிப்பு மார்லா இப்ப வந்துருக்குல்ல அந்த மாரிலா போய் அதலா எக்ஸ்
ஓக்கேங்க அந்த அந்த சதுப்பு நில காடுகள் அந்த அந்த மார காடுகள்லா இருக்குல்ல அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க நாங்க போனது வந்து அந்த மாரி ஒரு ஒரு படகு சவாரி தா அ நாங்க வந்து அ ரெண்டு மண் நேரத்துக்கு புக் பண்ணா ரொம்ப தூரோ கூட்டு போனாங்க அ நாங்க ஒரு நாலு பேரு அதுக்கப்றோ அந்த படக ஓட்டுறவர் ஒருத்தர் வந்துருந்தாரு
ம்
நடு அது வந்து ஒரு பெரிய ஆறு மார் இருக்குன்னு வச்சுக்கோங்கள அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மரங்கள்லா இருக்கு அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கோ அத சுத்தி கு ட்டு வந்து நல்லா இருந்துச்சு ஒரு அமைதியா
ஆ அதுதா அந்த இது எனக்கு ரொம்ப புடிச்சிது அந்த போட்டோஸ்ல அதுதா ச அந்த டீட்டெல்ஸ் மட்டு எனக்கு கொஞ்சோ அனுப்பி விடுங்க நா பாக்றே நா அங்க கால் பண்ணி இப்ப எதா ஃப்ரீயா இருந்துதுனா அங்க நாங்க புக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இந்த மாசோ கடைசி வாரமாது நாங்க போறதுக்கு முயற்சி பண்றோ
ம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
செரி
ஓக்கேங்க உங்களோட பேசுனதுல மகிழ்ச்சி ஆ ஓக்கேங்க ஓக்கே ஆ ஆ சரி